ஹலோ
அ வணக்கம் தோழி ஹலோ
எப்டிருக்கீங்க
நா நல்லா இருக் நீங்க எப்படி இருப்பீங்க நல்லா இருக் இருங்களா ஹலோ கேக்குதா தோழி
ஆ கேக்குது
சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்ன சாப்பாடு
இன்னு சாப்பிடல ச ஆ இப்பதா சமைக்க போனும்
ஆ ஓகே சார் அ சாப்டே சார் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்டே சார்
ஓ நைட்டா நைட்டு சிக்கன் பிரியாணியா ம் ம் வெளிய வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல வீட்டுல செஞ்ச
இங்க பங்க்ஷனு பக்கத்துல நைட் பர்த்டே
ஓகே ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
படுத்துருக்க நீ என்ன பண்ணிட்ருக்கீங்க?
இல்லெல்ல என்ன பண்ணிட்ருக்கீங்கனா வேல எதாவுது
படுச்சுட்டுதா உக்கான்ருக்கே காலேஜ் செகண்ட் இயர்
ஓ ஓகே இன்னு படுச்சுட்ருக்கீங்களா?
ஆமாமாப்பா
எப்டி போது காலேஜ்?
காலேஜ் வந்துட்டு நல்லாதா போகுது இப்ப லீவ் விட்ருக்காங்க அதுனால லீவ்ல
ஹலோ
ஹலோ ஃப்ரெண்ட் கேக்குதா?
ஒங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு
காலேஜ் வந்து இப்ப லீவ்‌ விட்ருக்காங்க ஃப்ரெண்ட் அதுனால இப்ப வீட்லதா இருக்கே
காலேஜ் லீவ் வுட்ருக்காங்களா ஸ்டார்ட் பண்டாங்களே ஸ்கூல் எல்லாமே
இல்ல ந அட்மிஷன் போயிட்ருக்கு நா வந்து ஆர்ட்
ஓ ஆர்ட்ஸ் ஓகே
ஆமா ஃப்ரெண்ட்
ம்ஹும் செரி எப்டி ஃபர்ஸ்ட் இயர் எப்டி போச்சு?
ஆச்சுவலா போனதே தெரில ஃப்ரெண்ட் நல்லா ஜாலியா போச்சு
ம்ஹும் ஸ்கூல் லைஃபோட டிஃப்ரண்டா இருக்குமே
ஆம் ஸ்கூல்ல ஸ்கூல் லை ஸ்கூல் லைஃபோட காலேஜு லைஃப் நல்லா இருக்குன்லா சொல்ல முடியாது ஓரளக்கு இரு க்கு
அப்டியே ஃப்ரெண்ட்ஸ்லா வந்துருப்பாங்க அதுனால கொஞ்ச தெர்ல
இல்ல ஃப்ரெண்ட் எனக்கு இப்ப அங் காலேஜு போய் நியூ ஃப்ரெண்ட் தா எல்லாமே
ஆஹா
ஏ ஃப்ரண்ட்ஸ்லா நாங்க எல்லாமே தனித்தனியா சேந்துட்டோ ஃப்ரெண்ட்
ஓ அப்டிங்ளா ஓ
ம்
நா வந்து இன்னு வேலதா தேடிட்ருக்கே இன்னு வேல தேடிட்டு அப்றோ ஏனா நா கோர்ஸ் பச்சுட்ருக்கே பி காம் முச்சுட்டு ஐ டி ஃபீல் படிச்சுட்ருக்கே
உது முடிச்சுட்டுக்கு அப்றோ வேல கடைச்சதுக்கு அப்புறோ சட்டில் ஆயிடுவே
இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க ஃப்ரெண்
ம் தெரியல இன்னு புரியல என்ன செய்யறது டெய்லியு செய்யும்போது ஒரு மாரி யோசிக்க வேண்டியது இருக்குது நம்ம இத செய்யலாமா அத செய்யலாமா
ஆ
நேத்து வேல செஞ்சே இன்னைக்கு என்ன செய்யலாம்தா யோச்ட்டு இருக்கே டெய்லி சப்பாதி வேற சாப்புட்ட இது ஒரு மாரி ஆயிடு
கரெக்ட் தா
ம் ம் மாவு ஊத்திலான்னு பாக்குறே
நா ஓகே ஃப்போ இப்ப சமைச்சு எப்பா ஃப்ரெண்ட் சாப்புறது
இப்ப மணி பத்து மணி ஆயிச்சா
ஆ ஆமா ஃப்ரெ
படிக்கும்போது தெர்யல டைம் எவ்வளோ சிக்கிரமா போச்சினு
ஆ
க நீங்க ஏதாவது கோஸ் பண்றீங்களா
ஆ இல்லப்பா ம் இது மட்டும்தா பிஎஸ்சி மட்டும்தா
ம் ம்
வேற எதுவும்ல்லா பண்ல ப்ரெண்ட் அப்புறோ ம்
இல்ல இப்பல்லாம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏஐ வந்துச்சுல்ல ஆர்டிபிஷிகள் இன்டலிஜென்ஸ் சோ அதனால அதோட ரிலேட்டடா ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிங்க அ ஃபியுச்சர்க்கு ஃபியூச்சர் வந்து எப்புடி இருக்க போது நம்மளுக்கு தெரியாது இப்ப எதுவுமே மேன்வல் ஓர்க் கலோ வா இருக்க போறது கெடையாது செரியா அதனால அதுக்கு தகுந்த மாரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சும்மா ஒன் வர் டூ ஆவரு ஃப்ரீயா கூட நெறைய யூடியூப்ல இருக்கு பாத்துக்கோ பாத்துப்படிங்க டேட்டா சயின்ஸ் இந்த மாரி
ஆ ஆ ஓகே இப்போ வந்துட்டு காலேஜ்ல ஒரு பதினஞ்சு நாள் இன்டன்ஷிப் போயிரு போக சொன்னாங்க அதனால போனே அங்க வந்து சேர் வந்து பைத்தான்தா எடுத்தாரு
ஆ ஓகே ஃபைத்தான் வித் ஏ ஐ ஈஸியா கத்துக்கலா
ஆ
நீங்க வந்து பைத்தான் மட்டு கத்துக்ககனீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு மூணு மாசம் அப்பிடி ஆகும் ஏன்னா அதோட கோடிங்ல்லா ரொம்ப கஷ் டமாருக்கு எல்லாமே பேசிக்ல இந்து க கத்துக்கணு இத நீங்க ஏ ஐ வச்சு கத்து என்னங்னா ஃபுல்லா எயிட்டி பெர்சன்ட் நைன்டி பெர்சன்ட் வந்து ஏ ஐ பண்ணிடு ஒங்களோட ஓர்க் வந்து அதோட ப்ராம்டு குடுக்ற மாரி இருக்கு ஈஸியா இருக்கு நா சும்மா சைட்ல நா சும்மா பாத்தே சிம்ளா இருந்துச்சு அதுவு வேல ஓகேவா
ஆ ஓகேப்பா
ஏனா இப்ப காலேஜ் முடிக்கிறீங்க இதுக்கப்ற டூ இயர்ஸ் ஆ இன்னு உங்களுக்கு டை இருக்குது
ஆ ஆமா தோழி நீங்க எதாவது கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்ளா இப்போ
நா எஸ் ஏ பி பண்ணிட்டு இருக்கே
ஓ செரிங்க செரி
அது உங்களுக்கு தெரியாதுனு நெனக்கிறே
ஆ ஆமா
ட்டாலி தெரிமா
ட்டாலியா
ஆ கேள்விப்பட்ருக்கே
கேள்வி பட் ஆ ஆனா தெரியாது
ஆக அதேதா ஆனா இது வந்து அதோட ரொம்ப அட்வான்ஸ் எ சே பி சும்மா எப்பயாது
சரி நீங்க எந்த எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கோ அப்டி நினக்கி க்கிறீங்ளா
இப்ப நீங்க பி எஸ்சி பண்ண போறீங்ள நா அதோட ரிலேட்டட் தா டேட்டா சயின்ஸ்ன்னு சொன்னே
ஆமா அதுல இருக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரு எல்லாமே இருக்கு
ஆமா சோ அதோட நீங்க வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்ட்டு ஒரு கோர்ஸ் எடு அதுல வந்து பவர் பி ஐ ஆமா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதுல பவர் பி ஐ வரூ பைத்தான் வரூ அப்றோ ஜாவா வரூ ஜாவா ஸ்கிரிப்டு இதெல்லா வரு ஆங்... வேரென்ன பஸ்
இனிமேதா எனக்கு ஜாவா சிசி ப்ளஸ் எல்லாமே வரூ ஃப்ரெண்ட்
ம் அதுதா இது எல்லாமே உங்களுக் கோடிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதுல வரூ அதுதா டேட்டா சைஅ சைஅ அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க
ஓகே ஓகே அண்
ஓகேங்களா
ஆ நீங்க காலேஜ் படிக்கும் போது உங்க லைஃப்ல்லா எப்டி இருந்துச்சு ஆ இல்ல ஃப்ரண்ட் ஆ தேர்ட் இயர்க்கு தா தேர்ட் இயர் செகண்ட் இயருக்கு தா ந இப்போதானே செகண்ட் இயர் போ போறே
தருவாங்களாப்ப
வருவாங்களான்னு என்னன்னு தெர்ல ஃப்ரெண்ட்
ம் என் என்னோட காலேஜ்ல வந்து நா அப்ப வந்து ஜெயலலிதா இருந்தாங்க
ஆமா
அப்ப கொடுத்தாங்க எனக்கு லேப்டாப்
ஆ இப்பவு இன்டன்ஷிப் க்கு போயிருந்தப்ப சாரு கேட்டாரு லேப் பட்டப்புருக்கா அப்டின்னு சொல்லி லேப்டாப்லயே ல்லா பண்ணிக்கலா அப்டின்னு சொ சொல்லி கேட்டாரு எங்க இது இல்ல மொபைல் தாருக் கே அப்டின் சொல்லி நாங்க சொன்னோ அதுக்கப்புறொ சார்ருந்துட்டு ட்டு அங்க கம்ப்யூட்டர் இருந்துச்சு அதுலே ஒக்கார வச் ச்சு எல்லா சொல்லி கொடுத்தாரு
ம் இன்டர்ன்ஷிப்னா எப்டினா சில கம்பெனி வந்து ஆ சேலரியே தரமாட்டாங்க அப்டியே சும்மா சொல்லி தருவாங்க ஆ சில கம்பெனி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தருவாங்க இன்டர்ன்ஷிப்லே
வந்துட்டு வேலைக்கு போனாதா ஃப்ரெண்ட் அப்டி ஆனா நாங்க வந்துட்டு சும்மா சட்ஃபிகேட் கோசரோ தா போறோமே காலேஜ்லருந்து ஆ அதா அதுக்குகாண்டி தா போனோ
ஓகே ன்னடன்னு
நீங்க ஸ்கூல் படிக்கு போது உங்க லைஃப்ல்லா எப்டி இருந்துச்சு உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் புடிக்குமா காலேஜ் லைஃப் படிக்குமா ஃப்ரெண்ட்
ஸ்கூல் லைஃப் தா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஏன்னா அப்ப வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க எப்டினா எல் கே ஜிலேந்து டென்த் வரைக்கு ஒன்னா இருந்தொ அந்த அளவுக்கு வந்து கு்ளோஸ் ஆ இருந்துச்சு ஃப்ரெண்ட் ஷிப் அதுக்கப்புறோ லெவன்து டுவெல்த் அந்த மாரி போம்போது எல்லா பிரிஞ்சட்டொ வேற வேற கோர்ஸ் எத்துட்டோ
ஆ ஓகே ப்போனு
ச டாக்டரு ஒருத்தரு ஒருத்தரு இன்ஜினியரு அந்த மாரி போயிட்டாங்க எல்லாரு அதனால நா வந்து அப்டி ஃபுல்லா தனியா போயிட்டே நா மட்டு ஆர்ட்ஸ் போயிட்டனா அப்ப வந்து யாருமே அங்க இல் இல்ல நா மட்டு தனியா இருப்பே பாய்ஸ் ஸ்கூல் படிச்சே அதே மாரி கோயடு போவாம வெறு பாய் ஸ்கூல் தா படிச்சே
நானுமே எமன்சுதா நா வந்துட்டு டென்த் வரைக்கு கோயேடு ஃப்ரெண்ட் லெவன்த் டுவெல்தலருந்து அதுக்கப் ரோமன்
ஃபுல்லா கேர்ல் ஸ்கூல் அதுமரி கேர்ல்ஸ் காலேஜு
ஆ
ம் பரவால என்னாவுது டென் மினிட்ஸ் ஆச்சி அனாதெர்ல தேங்க்யூ
ஆ